தோழரே நல்லா இருக்கீங்களா
ஆ ஆ நல்லாருக்கே நீங் எப்டி இருக்கீங்க
ப்ரோ நல்லாருக்
உங்க பக்கத்துல ஏதோ ஒரு சவுண்ட்டு வருது கொஞ்சோ
அத போய் டி வி சவுண்ட்டு
கம்மி பண்ண முடியுங்ளா
அத ஆப் பண்றே ம்
சொல்லுங்கள் தோழரே உங்கள் வாழ்க்கை எப்படி போகிறது
ஆ பதனொரு மணிக் என்ச்சு ரெண்டு மணிக் வேலைக் போகுனு அந்த வாழ்க்கை
ஓ சேரி சேரி சேரி நீங்கள் இப்போ என்னா செய்கிறீர்கள்
இன்னிக்கு ஒரு ப்ராடெக்ட் பண்ண வேண்டும் அதை பண்ணவே இல்லை சோம்பேறித்தனமாக இருக் கிறது
ஆ சே சேரி ஆ பண்ண வேண்டும் பண்ணோனு நெனச்சா பண்ணிடுங்க அப்பறோ பண்ண முடியாது
அதுக்கு மூன்று நாட்கள் ஆகும் ஆனால் என்னியே கடை இறுதி நாட்கள்
ஓ இன்னைக்குதா சப்மிட் டேட்டா
ஆமாம்
நீங்கள் முடிந்த அளவு ட்ரை ஆச்சு பண்ணுங்கள் அட்லீஸ்ட்டு பாடிஸ்பேஷன் சட்விகேட்டாச்சு கெடைக்கு
ஆமாம்
வாணவெளி
நல்லாவே இருக்கிறது பாட்டு
காலையில் தினு யாரையு சாப்டிட்டீர்களா
ம் சாம்பார் சாதம் நான் இப்பொழுது சாப்ட்டுக் கொண்டிருக்கிறேன்
சாப்ட்டு கொண்டிருக்கீர்களா
ஆமாாம்
சாப்பிடும் போது நீங்கள் பேசாதீர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை பத்தி கொஞ்சோ பேசலாமா அங்கு மழை பெய்கிறதா
இங்கை வெயில் பெய்கிறது
வெயில் அடிக்கிறது என்று சொல்கிறீர்களா அருமை அருமை தோழரே அருமை இப்பொழுது உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கிறது
என்னது
உங்கள் மனநிலைமை இப்பபோது எப்படி இருக்கிறது
இனிப்பாக இருக்கிறது
இனிப்பாக இருக்கிறதா புரிந்துவிட்டது நீங்கள் சி்ண்ருன்டி போன்ற உணவுகளை அருந்தீர்களா சாப்பிட்டீர்களா
மாம்பழம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அதனால் இனிப்பாக இருக்கிறது
அருமை அருமை வேறு கடையில் நேற்று எவ்வளவு வியாபாரமானது
நேற்று மொத்தம் ஒரு ஆயிரம் ரூபாய் வியாபாரம்
அவ்வளோதானா
ஆமாாம்
சேரி சேரிங்க சேரிங்க
நேற்று முழுவதும் கடையை சுத்தம் செய்து கொண்டிருந்தோம் இன்றும் அதே வேளைதான்
ஓகே ஓகே ஓகே உங்களுக்கு ம் ஏதாவது பயணம் செய்ய உள்ளீர்களா
நான் என்ன பயணம் செய்ய வேண்டும்
அதாவது நண்பர்கள்ளோட எங்கேயாவது செல்வது அந்த மாதிரி பிளான் இருக்கா
இருக்கு ஆனால் அவன் என்ன கூறுகிறான் என்றால் அவன் மொட்டை போட வேண்டும் என்று கூறுகிறான் நான் இப்பொழுதே ஆமாம் மொட்டைல்லாம் என்னால் போட முடியாது
ண்ணீர்கள்
நான் சொன்னேன் அதை சொல்லி ஒரு மாதம் முடிந்து விட்டது
ஓ இப்போது வெட்டுனாள் எல்லாரும் கலாயிப்பாங்க என்று பயப்படுறீங்களோ
ஆமாம்
சார் பயம் இருக்க கூடாது சார் வாழ்க்கையில
போதுமா ஆ காரம் காரம் வார்த்தை சுருக்கிறது
அருமை அருமை உங்கள் சுற்றியிருக்கும் பொருட்களை பற்றி வருணிங்கள்
உப்பு உறப்பாக இருக்கும்
தக்காளி இனிப்பாக இருக்கும்
மாம்பழம் தித்திப்பாக இருக்கும்
மாங்காய் இனிக்கும் மாம்பழம் புளிக்கும் இதுதான் வாழ்க்கை
மாறாது
ஆ அதாவது நீ என்ன நானு இப்போ வந்து என்ன செய்கிறேன் என்றால் படுத்துக்கொண்டு விட்டத்தை பார்த்து யோசித்துக் கொண்டிருக்கிறேன் நாம் எது செய்தாலு விதலினால் போய் முடிகிறது என்ன செய்வது என்று தெரியாமல் என்ன பண்ண போற திக்கு தெரியாம அதேதா உங்கள் கடையில் ஏதாவது புதுவரவு இருக்கிறதா மீன்கள்
இருக்கலாம் என் முதல என் முதலாளிக்கு மட்டுமே தெரியும்
உங்கள் முதலாளி ஓகே உங்கள் முதலாளி நல்ல முதலாளியா
ம்
எங்க முதலாளி தங்க முதலாளியா
ம் எந்த மொதலாளியு நல்ல மொதலாளி தா ஆனால் இன்னும் எனக்கு சம்பளம் ஏற்றவில்லை
சம்பளம் ஒன்னாம் தேதி ஆனால்தானே போடுவார்கள் ஓ ஏற்றவில்லை என்று சொல்கிறீர்களா ஆமாம் அவர்களுக்கும் செலவு இருக்கும் அல்லவா என்ன செய்வது அவர்களும்
என் நண்பனுக்கு பத்தாயிரம் ரூபாய் வருகிறது
பத்தாயிர ரூபாய்
சம்பளம்
வேண்டாமா
ம் என் நண்பனுக்கு ஒருவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ஆனால் எனக்கு மிகவும் கம்மி
ஐந்தாயிரமா
ஆமாம்
ஓ கஷ்டம்தான் க ஓ உங்க நண்பன் வேலை செய்யும் அது கடை பெரிய கடையா
இல்லை அவன் விக்கும் பொருள் அந்த மாதிரி பொருள்
எந்த மாரி பொருள்
தொலைபேசியின் தேவையான
ம் அதுவும் இதுவும் வேற அல்லவா
ஆமாம்
வாங்க வருவார்கள் மீன்கள் மீன்களும் வாங்க வருவார்கள் ஆனால் அது நான் எப்படி சொல்வது அது கடையை பொறுத்து இல்ல நண்பா விடுங்கள் விடுங்கள் ஏத்துவார் ஏத்துவார் கவலைப்படாதீர்கள் நான் வேணா பேசவா
அதற்கு வாய்ப்பு இல்லை நான் அதை பற்றி ஒரு நாளும் பேசினது கிடையாது
ம்
ஆனால் எனக்கு கரெக்டாக போட்டு விடுவார்
அப்போது விடுங்கள் அவர் இருக்கும்மிடத்தை இருக்க அவர் நன்றாக தான் உள்ளார் நீங்கள் கரெக்டாக சம்பளம் போட்டு விடுவார் உங்களுக்கு லீவும் தராரு அல்லவா
தறார்
விடுங்கள் என்ன செய்வது இது இவர் நல்ல இருப்போர் நல்ல மனிதர்கள் பால் காண்பதும் அரிதுதான் என்ன செய்வது
அவரு இப்பொழுதுதான் முடித்தார் ஆ பிகாம் படித்து விட்டு இரண்டு வருடம் கழித்து இப்பொழுதுதான் ஒரு தொழில்தா ஆரம்பித்திருக்கிறார்
ம் ம் பி காம் முடித்து மூணு வருடம் அப்பொழுது அவர் இரண்டாயிரத்தி நாலாம் பேட்சாக இருப்பார்
இருவத்தி நான்காம் இருவத்தி மூணு இருவத்தி நான்கு இருவத்தி மூணு இருவத்தி நாலாக இருவத்தைந்துக்குள்ளே தான் இருக்கும்
இருவத்தைந்தா
இருவத்தைந்துக்குள்ளே தான் இருக்கும்
ஓ அப்ப அது வெறும் பெயின் சின்ன வயதுதானே
ஆமாம்
கட் அடிச்சி சின்ன வயது தான் இப்பொழுது பேசுங்கள் பேசுங்கள்
நேற்று ஒரு சம்பவம் ஆயி
என்ன சம்பவம்
ம் ம் நேற்று என்னவென்றால் நேற்று தண்ணீர் பிடிக்கும் பை பில் நான் அழுக்கிருந்தது என்பதுனால் டெட்டால் போட்டு கழுவினேன்
ஓ டெட்டால் வாசம் மீன்களுக்கு ஒத்து வராதே
மீன்களுக்கு இல்லை எங்களுக்கு நான் குளிக்கும் தண்ணீர் பைப்பில்
ஆ ஹா
அது வாசம் வந்து விட்டது அதை என்ன கழுவுனாலும் அந்த வாசம் போகவில்லை
பைப்பிலா
ஆமாம்
அது போக போக சரியாகிவிடும் உங்களுக்கே பழகிவிடும்
அதனால் குடிநீரை வேலை இடத்தில் குடிக்க முடியவில்லை
ஓ அந்த பொட்டாசியம் பெருமங்கனேட்டு போட்டியா
அது போட்ல அது போய் வாங்கணும் இப்ப போய் வாங்கலாமா போர் அடிக்குது
டேய் வேண்டான்டா அது டேஞ்சர் ஆக போதுடா குடிக்கிற தண்ணி வேற
எது குடிக்கிற தண்ணி
நீதான்டா சொன்ன குடிக்கிற தண்ணிக்கு ஏதோ
அது வேலைல அந்த குடிக்கிற தண்ணில ஆ அந்த பைப் இருக்கு அந்த மிஷின் கன் கேன்லந்து வித்தார ஒரு மிஷின்னு
ஓ தெரியு தெரியு அந்த பைப்புல தண்ணி டெட்டால் ஊத்துட்டியா
ஆ அந்த பைப்புல பாச புடிச்சிருந்துன்னு பைப்பை கைட்டி அந்த பைப்புல வந்து நா போட்டே கழுவுனே கழுவிட்டே நல்லாதா இங்க சோப்புல்லா வர்ல ஆனா அந்த வாசம் மட்டு வர்து
சரி வுடு என்னா பண்றது போக போக போ சரியாயிடு இன்னோர் வாட்டி கழுவி பாத்தியா
கழுவிட்டே கொஞ்ச கொஞ்சமாதா கொறையு அது அப்டிதா
நா இப்போ வேற ஏதாவ்து ட்ரெஸ் போட் வுட்டு வெளியே போயிட்டு அது போயி வாங்கணு
ஏ வேணாண்டா அது எது யூஸ் பண்ணி எதாவ்து ஆயிட போதுடா
அது ஒண்ணு ஆகாதுடா இன்னொன் தெரிமா படிக்கார கல்லு
ஆம்மா
அதே யூஸ் பண்லா அது கூட யூஸ் பண்ணா கூட தண்ணி கலரு நீட்டாகு
ம் சேரிடா சேரிடா நம்முடைய டைம் முடிந்து விட்டது அடுத்த காலில் சந்திக்லாம்
மீண்டும் நான் அழைக்கிறேன் வேண்டாம் ஆ இருங்கள் நீங்கள் நானே